வணக்கம் தோளி ஆஹ் நல்லா இருக்கே தோளி நீங்க நல்லாருக்கீங்களா
ட்ல எல்லாரும் நல்லாருக்காங்களா
எல்லாம் நல்லாருக்காங்க தோழி
சொல்லுங்க தோழி என்ன சமையல் பண்ணீங்க முடிஞ்சிடுச்சு சமையல்லாம்
முடிஞ்சது தோழி இன்னைக்கு மதியம் வந்து தக்காளி சாதம்
சரிங்க தோழி சரிங்க தோழி உம்
ஆஹம் பொடல பொடலங்காய் பொரியல்
சரிங்க தோழி சரிங்க தோழி
ஆஹ் இன்னைக்கு நம்மக்கு இல்ல தோலி இனிமேல் தான் சாப்பிடணும் இன்னைக்கு வந்து நம்ம கோயிலல காலையில அன்னதானம் நடந்துச்சு ஆஹ் அதனால நம்ம சாய்பாபா கோயில் வச்சிருக்கோம் தோலி வீட்லயே ஆஹ்ம் பெரிய அறையில வச்சிருக்கோங்க அதனால ஒவ்வொரு வியாலனும் அஹ இருவது முதியோர் அஹ மக்களுக்கு வந்து அஹ் நம்ம அன்னதான வந்து ஒரு ஓ ஒன்றை ஆண்டு காலமா பண்ணிட்டு இருக்கோ தோலி
சரிங்க தோலி சரிங்க சொல்லி நல்லது தோலி ரொம்ப அது நல்லது
அதனால இன்னைக்கு வந்து கொழம்பு ரச செய்யல நான் நிறைய பேத்துக்கு சமைக்கும்போது ஆஹ ஒருத்தர் தான் சமைப்போமா அதனால இன்னைக்கு வந்து ஒரு வகையான தாலிப்பு சாதம் அது கூட ட கம்பு
உம் சரிங்க தோலி சரிங்க தோலி சரிங்க தோலி இங்கே வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு புதினா சாதனா ரொம்ப பிடிக்கும் தோலி அந்த புதினா பிரியாணி மாதிரி போட்டா ரொம்ப சாப்பிடுவா விரும்பி
ஓ சரிங்க தோலி
நாலானா வந்து வந்து புதினா பிரியாணி மாதிரி போட்டுட்டு அவ அவருக்கு மட்டும் நான் இது பண்ணல அவருக்கு மட்டும் முட்ட அவிச்சு வச்சிருக்கேன் அதனா கொஞ்சம் சாப்டுருவேன் இல இல்ன்னா எதுவும் இறங்காது
ஓ சரி சரி தோலி
எப்படி சாதம் வச்சிருக்கோம் தோலி தனியா தயிர் சாதம் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு
ஓ நீங்க புதினா சாப்பிட மாட்டீங்களா
ஆஹ் சாப்பிடுவேன் துழி சாப்பிடுவேன் எது அவனுக்கு எது பண்ண ரொமாதான் நாங்க சாப்பிடுக்கறிறது தோழி
ஓ
உம் இது அதெல்லாம் கட்டாயம் எல்லாம் தொளி இந்த மாதிரி சாப்பிட தாலே நீங்கள் எப்படி தொழி தக்காளி சாதம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க நீங்கள் எப்படி
நிச்சயமா தோழி ஏதோ ஒரு ஒளி பின்னாடி கேக்குது
இப்ப கேக்குதுங்களா இப்ப கிளியரா கேக்குதுங்களா தோழி
ஆஹ் கேக்குது சொல்லி கேக்குது
ஆஹ் சொல்லுங்க
ஆஹ் இது வந்து நம்ம முதல்ல வந்து வெங்காய தக்க வெங்காயம் வந்து நல்லா வணக்கிக்கு தழி வெங்காயம் பச்சை மிளகாய் ஆஹ் கறிவேப்பள கொத்தமல்லி தல புதினா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நமக்கு தேவையான அளவு உ தக்காளி வந்து ஆ ஹ் பாதியா ஆ அரைச்சு உள்ள ஊத்திரும் ஏன்னா குழந்தைகள் மு வர்கள் சாப்பிடும் போது அந்த தக்காளி வந்து எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க ங்க அதனால வந்து அதை தவிர்க்க வக்கிறதுக்காக நம்ம அத வந்து ஒன்னா ரெண்டா மிக்சியில அரைச்சு ஆஹ் உள்ள வந்து நம்ம இருபத்தொள்ளி அதோட பச்சை வாசன அடங்குற வரைக்கும் அது நல்லா நம்ம வந்து வணக்கிருவோம் நமக்கு சில சமயம் தக்காளி சாதம் பிரியாணி சுவையில வேணும் அப்படின்னு அப்படின்னா நம்ம கரம் மசாலா போடுறதுன்னா போட்டுக்கலாம் இல்ல அப்படின்னா நம்ம பச்ச மொளகாய் அல்லது வர மொளகாய் அளவான காரத்துக்கு ஏற்ற அளவு மட்டு நம்ம சேத்திட்டு உப்பு போட்டு நல்லா வனக் கிட்டு ஒரு கை அல்லது இரண்டுக் கை அளவு சோயாபீன்ஸ் நம்ம எத்தன பேத்துக்கு சமைக்கறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தோயாபீன்ஸ் வந்து ஸ் சுடுதண்ணியில ஆஹ் நம்ம இது பண்ணி ஹ எடுத்து வச்சிருப்போ அந்த சோயாபீன்ஸ உள்ள போட்டுட்டு அதுக்கான மசாலா போட்டுட்டு நம்ம அத நல்லா அஹ் இது பண்ண விட்டுருவோ
கலந்துவிட
க்காளிவாசோ நல்லா அடங்குற வரைக்கி அஹ் சிம்ல வைக் சு நல்லா இது பண்ணதுக்குப்கப்றோ அரிசி ந ம ஒலையல போட் டு ஒன்னுக்கு மூணுங்குற அளவு ல்ல தண்ணி வந்து விட்ரு தோழி அவ்ளோதாங் இறக்கு போது தேவைப்பட் நெய் கொஞ்சொ ஊத்தி புதினா தல போட்டு இறக்கிக்கலா
சேரிங்க தோழி சேரிங்க தோழி அப்டி தா தோழி நானு பண்ணனே ஆனா தக்காளி சும்மா லைட்டா காமிச்சு ஒரு அர தக்காளி தா போட்டே நானு நா இந்த கர மசாலா தூள் போட் தா தோழி அந்த வாட அவருக்கு புடிக்குனு சொல்லிட் டு அந்த கரமசாலா தூள் மட்டு நா கொஞ்ச அ போட்டு போட்டு விசில் வச்சு இறக்கிட்டே தோழி நானுமே புதினா பச்ச மொளகா எல்லாத்தையு சேத்து அரச்சிட்டே அரச்சிட்டு இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட்டு பொண்ணு போகா போட்டு வரத்தி எடுத் து பண்ணியாச்சு தோழி ஆ சொல்லுங்க சொல்லுங்க தோழி சாயந்திரம் ஏதாவது இத ஆட் பண்ணுவீங்களா தோழி
இல்ல தோழி சாயந்தொரொ வந்து சில நாட்கள் சுண்டல் வேக வச்சத் தருவே தம்பிக்கு ஸ்கூல் போறப்ப இப்ப விடுமு டுயில இருக்கறனால அவங்க அப்பா வந்து தின்பண்டங்கள் வாங்கி கொண்டாந்து வச்சிட்டாரு
சேரிங்க சேரிங்க.
யெல்லால்ல. உம் முறுக்கு அந்த மாதிரி. திரி வாங்கிட்டு வந்து வச்சிருவாங்க அதனால. தேநீர் குடுத்து குடுத்துட்டு நான் தேநீர் குடிக்க மாட்டேன். ட்ட ஆஹ தம்பியும் வீட். டுல அவரும் மட்டும் குடி. பாங்க. குடிச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய தின்பண்ணங்கள் ஏதாவது சாப்பிட்டுக்குவாங்க.
சரிங்க தொழி எங்கேயும் வெளியில எங்கேயும். போள்ளைங்களா தொழி.
தொழில்ந்த ஒரு மாதமாவே வந்து. வெளியே தான் இருந்தோம். நேத்துதான் வந்து வீட். வீட்டுக்கு வந்திருந்தோம் ஒரு பத்து நாள் தங்கை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். அவங்களோட சித்தி வீட்டுக்கு அதுக்கப். அப்புறம். அங்கிருந்து அவங்களுடைய குழந்தைகள கூட்டிட்டு அம்மா அப்பாவ எல்லாம் கூட்டிட்டு இங்க வந்து ஒரு வாரம் இருந்தோம்.
சரிங்க தோழி.
தம்பி வந்து இந்த வருஷம் பத்தாவது ஆண்டு தேர்வி எழுதிருக்காங்க. தோழி அதுல வந்து ஐநூறு. நானூத்தி தொண்ணூத்தி மூணு மதிப். பெண்கள் எடுத்து பள்ளியில இரண்டாம் இடம் பிடிச்சிருக்காரு அதனால சந்தம்பந்தம். சொந்தக்காரங்க எல்லாம் இங்கே வந்திருந்தாங்க அம்மா அப்பா அக்கா வீட்டல இருந்து. தங்கச்சி குழந்தை. எல்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் எல்லாம் இங்க. ஒரு வாரம் இருந்துட்டு அக்கா பேமிலி. அன்னைக்கே வந்துட்டு போயிட்டாங்க.
சரிங்க.
குழந்தைகள்ல்லாம் ஒரு வாரம் வச்சு அதுக்கப்புறம். அவங்கள கூட்டி கொண்டு போய் அம்மா அப்பாவைய. எல்லாத்தியு. சொந்த ஊர்ல விட்டுட்டு திரும்பறேன். நாள் இருந்துட்டு நேத்துதான் தோழி வீட்டுக்கு வந்தோம்.
சரிங்கத் தோழி சரிங்க அப்பனா இனிமே பள்ளி ஆரம்பித்தோடன நீங்க அடுத்ததடுத்து வேலைய பா இருந்துட்டே தான் இருக்கும் இன்னமா எங்கயும் போ முடியாது
நிச்சயமா தோழி இன்னொரு நாலஞ்சு நாலாவது நம்ம ஓய்வ் எடுத் த்தா தான் என் அடுத்தடுத்து நம்ம வேலைகள் பார்க்க சரியா இருக் க்கும் அதுவும் ஓய்வும் இல்ல தோழி நாளைக்கு பாத்தீங்கன்னா டிசி வாங்க வர சொல்லி
ஓ சரிங்க சரிங்க
பாத்தீங்கன்னா தம்பி வந்து மாவட்ட அளவுல நான்காம் இடம் வந்திருக் இருக்கரு மாநில அளவில்ல ஆ றாது இடம் ஸ்கூல்ல இண்டாவதுங்கிறனால பாராட்டி விழா வச் வச்சிருக்காங்க வேற ஊர்ல வச்சிருக்காங்க அதனால அங்க திரும்ப அங்க போற மாதி சரி நம்ம பிரயாணம் வேண்டான்னு தவிர்த்தாலும் அடுத்தடுத்து நாள் பிரயாணம் பண்ற மாதிரியான அமைப்பேதான் வருது செரி ஆஹ் குழந்தைகளுக்காக நம்மளும் வந்து போக வேண்டியது போக வேண்டிய ய போ சூழ்நிலையில தான் இருக்கும் அந்த சந்தோஷத்துல நமக் க்கு அந்த உடம்பு கிளைப்பு வந்து மறந்துரு சூழ்நிலை தான் இருக்
ஆமா கண்டிப்பா தோழி பிள்ளைங்களுக்காக பண்ணி இதான ஆனும்
நிச்சயமா தோழி நிச்சயமா அதுக்கப்புறம் ஜூன் நாலாம் தேதி பள்ளிகள் திறந்துரும் திறந்ததுக்கு அப்றோ சாயந்தரம் தனி வகுப்புகள் எடுத்து கொடுத்துட்டு இருக் என்னானு
ஓ சரிங்க
நா வந்து பத்து வருஷமா கல்லி பள்ளிக்கூடங்கள்ல வந்து கணித ஆசிரியரா வேல பாத்துட்டுருக்கேன் தோழி ஆஹ் இப்ப குடும்பத்த பாத்துக்கறதுக்காக வேலக்கு போறதுல்ல அதனால சாயந்தரம் தனி வகுப்புகள் சிறப்பு வகுப்புகள் வந்து குழந்தைகள்
உம் ம் சரிங்க தோழி வெயில் தாக்கத்னால யேதோ ப தனால் தள்ளி போகு
அது நால் நாள் தள்ளி போட்டிருக்காங்க தோழி ஒன்னாம் தேதி இருந்தவ இப்ப வந்து இப்ப நான்காம் தேதியா மாத்திருக்காங்க
லேந்து மூன்றாம் வகுப்பு முடியும் நாலாந் தேதிதான்
போட்ருந்தாங்க அஹ பட் அதுக்கு மேல இருந்த வகுப்புகளுக்கு ஒன்னாம் தேேதி போட்டு ருந்தாங்க தோழி இப்பயெல்லா வகுப்புகளுக் மே நான்காம் தேதின் சொல்லி
உம் ஆனா போட்ருந்தாங்க கல்வித்துறை அம அமைச்சராம சொல்லி ஆனாலும் செலயிதுல போட்ருக்காங்க தோழி வெயி தாக்கம் அதிகமாருக்கும் அதனால பத்து நாள் கொஞ்சம்
யில்ல அது வந்து ஒரு ஆலோசனயில தா யிருக்கு தோழி ஆஹ் நமக்கு செய்தித்தாள்ல வந்து வந்து நான்காம் தேதினா குடுத்துட்டாங்க அறிக்கை குடுத்து காங்க பட் வலைத்தளங்கள்ல பத்து பத்தாந்தேதி வரைக் கின்னு போட்ருக்கிறது வந்து இன்னும் முழுமயான அங்கீகாரம் கேரள
தோர் சரிங்க தோழி அதான் நானும் பா
அது மாறுதலு க்கு உட்பட்டதுன் தான் சொல்லிருக்காங்க
உம் சரிங்க தோழி சரிங்க இப்பருக்கற இதுல துறக்கறதே நல்லதுதான்
நிச்சயமா தோழி யெல்லாம் ஒன்று ரெண்டு மாதங்கள் ஆயிர் ச்சிங்ளா
உம் என்ன பண்றதுனே தெரியாம எததோ பண்றாப்புல எல்லாரும் அ அதனால பள்ளி திறக்கறதே நல்லது தா தோழி நாங்க போனாலாவது கொஞ்சோ நல்லாருக்கு படிப்பாங்க கொஞ்ச அவங்களுக்கு உள்ள இதுக்கு நண்பர்கள் கூட பகிர்ந்துபாங்க நாலு
நிச்சயமா தோழி நிச்சயமா ம்
அதுனால தோழி ம் இன்னு சாப்ட்லைங்களா தோழி சாப்டிங்ளா
இல்ல தோழி இனிமேல் தா சாப்டணு கொஞ்சோ வேலருந்தது முடிச்சுட்டு அது அதுக்கப்றோ ஆரம்பிச்சிக்லா அப்டின் சொல்லி டு இந்த அறக்கட்டளை வேல கொஞ்சோ இருந்து துங்கல அதனால் அது போயிட்ருக்கு எல்லா ஒரு மாச வெளிலா அங்கயு இங்கயு போயிட்டனால அ அப்டியே கொஞ்ச வேலைகள் எல்லா நின்றுச்சுங்க
ஓ சரிங்க சரிங்க சரிங்க
எல்லா கொஞ்ச பாத்துட்டு பாத்து குடுத்துட்ருக்கோ
சரிங்க தோழி சரிங்க தோழி உங்க கூட பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தோழி நெறையா பகிர்ந்துபோ மீண்டும் தொடருவோம் தோழி நன்
அ நன்றி தோழி நன்றி வணக்கம்